ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா ஃப்ரீயா தாப்பா இருக்கே இப்ப எனக்கு கொஞ்சோ முக்கியமான ஒரு வேல ருக் கு அதாவது எ பையனுக்கு ஜாதக எழுதணு அதுக்குதா நல்ல ஜோசியரா பாத்துக்கிட்ருக்கே கெடைக்க மாட்டிக்கிறாங்க
ஒன்னு ஜோசியத்தல்லா நம்புறீங்களா
அ நம்புறதுனுல்ல ஆனா நம்ம கொழந்தைங்களுக்குன் வரும்போது எதாச்சு ஒன்னு பாத் து தெரிஞ்சி வெச்சுக்கோமே அப்டின்றத ஏனா பக்கத்து வீட்ல நடக்கிறலா பாத்தா ஒரு சின்ன நம்பிக்க வருது
ஓ இல்ல கொ ந ஜோசிய தப்புன்னு சொல்லலைங்க கொஞ்ச பேரு அத பேரு சொல்லி ஏமாத் து வாங்க அதனால தா சொன்னே
ஐயோ அது நெறையா ஏமாத்தறவங்க இருக்காங்கங்க ஏனா இப்ப இங்க பக்கத்து வீட்ல தொ ட்ட வீடு மார்ருக்கு அவங்க வந்து ஜோசியம் பாக்குறவங்கதா ஆனா அவங்க கிட்ட எங்க வீட்டுக்காரு போய் எழுதுவே வேண்டான்ட்டாரு
ஆ
ஏனா எங் இல்ல எங்க வீட்டுக்காரோட அண்ணாவு அவுங்க ஒய்ஃபு வந்துட்டு பாக்கணுன் சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்ப எங்க வீட்டுக்காரு தா கூட்டிட்டு போனது போனது பாத்தீங்கன்னாலே அவுங்க பே சறது வந்து இந்த பேசி பேசி நம்ம வாய்லியே விஷயங்கள்லா கொஞ்சோ வாங்குவ வாங்க தெரியுங்ளா
ஆமாமா
அதே டைப்பு தா ஏனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பத்து வர்ஷோ ஒரே ஒர்க் பண்றப்போ பல பேரோட பிரச்சனைய கேட்டு புரிஞ்சி இதுதா எல்லார் லைஃப்லியு நடக்குன்ற ஒரு கேஸ்சிங் இருக்கு இல்லையா அந்த மாரிதா அந்த ஆளு
கண்டிப்பா இருக்கு ஏனா இந்த மாத்ரிதா இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம எதுக்கு நம்ம கஷ்டவரும்போத் தான அவுங்க கிட்ட போறோ நம்ம
அதேதா அப்போ அதுல வந்துட்டு பல பேரோட அந்த பிரச்சனையு சேத்து ஆ சொல்லிட்டே இருக்காரு அப்போ இதெல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க சொன்னாதா எனக்கு தெரியு ஏப்ப சொல்லாமலே தெரியறக்காக தான அவுங்க ஜாதக எல்லா பாத்து ஜோசியர படிச்சு உக்காந்துருக்காங்க
ஆமா ஆமா இது நம்மளே பாதி சொல்லிட்டோன்னே என்ன பண்றது
ஆ ஆமா அவுங்க சொல்றதுக்கு ஆமா இல்லன் சொல்றத வெச்சே ஓ இந்த பிரச்சன இருக்கா ப்ப அந்த பிரச்சனையோட லிங்கா கூட இந்த பிரச்சனையு இருக்கணுல்ல கெஸ் பண்ண முடியுள்ள நம்ளாலே
நம்மளே பண்றோ எதுக்கு அவுங்க அத படிச்சி செய்யறதுக்கு நம்மளுக்கே தெரியிது
ஆ ஒண்ணு வேண்டா உங்க வீட்ல பண கஷ்டோ இருக்குன் சொன்னா ஆமாந்தா நம்ம சொல்ல போறோ யாரு வீட்ல பண கஷ்டோ இல்ல
ஆமா ஏனா கொழந்தைங்கல அவ்ளோ படிக்க வெக்கிறோ முன்னாடியெல்லா இல்லேன்னா முன்னாடியெல்லா அப்டி படிக்க வெக்கிறது இல்லைங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலு போய் பாங்க பண்ணிக்குவாங்க அந்த மாத்ரி பண்ணுவாங்க இப்போ அப்டி இல்லே இல்லைங்ளா இப்ப கொழந்தைங்களுக்கு ஒவ்வொரு சிலபஸ்சு அப்டின் சொல்லிட்டு நம்ம கொழந்தைங்க படிப்புக்கு முக்கியத்துவோ குடுத்து லட்சக்கணக்குல ஃபீஸ் கட்டிட்டு கொழந்தைங்களோட எதிர்காலோ நல்லா இருக்கணு அப்டின் சொல்லிட்டு அலஞ்சிட்ருக்கோ அதனால நம்ம கடன்ல மாட்டிக்கிறோ
அது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கடன்ற மாதில்லா பெருசா இருக்காது நம்மளுக்கானதுன்னா படிப்புக்காக அந்த மாரி கடன் இல்லாம வேற எதுக்காச்சு இந்த கல்யாணோ அது இதுன்ற மாரி விஷ்யத்துக்கு அப்பா வந்து கடன் வாங்கி வெச்சிருப்பாங்க அந்த கடன் தொல்ல அதுனால பண கஷ்டோன்றது வீட்ல இருக்கு ஆனா இப்பெல்லா பாத் திங்கன்னா கொழந்தைங்களோட படிப்புனாலயே ஒரு எதையாச்சு ஒன்னு பண்றது கடன் வாங்கறது பின்ன தேவையில்லாத செலவுன் பாத்துட்டீங்கனா அந்த காரு வீட்டுக்கு வீடு காரும் பைக்கு நாலு பேர் இருக்காங்கனா நாலு வண்டி
ஆமா இப்ப வண்டி எல்லா ஃப பஸ் எல்லா ஃப்ரீயா வுட்டு ப்ரோஜனமே இல்ல எல்லாமே சொந்த வண்டி வாங்கிட்டு போறாங்க அங்க பஸ்ல போறதுக்கு ஆளுங்க இல்ல
ஆமா ஃப்ரீயாதா இருக்கு நெறைய பஸ் பாத்தீங்கனா காலையில அந்த எட்டு மணி எனா இந்த வேல செய்றவங்க எல்லாருமே அந்த டைம்க்கு தா போவாங்க மெயினா அந்த கன்ஸ்ட்க்க்ஷன்லலா வேல செய்றவங்க அவுங்களுக்கலா அந்த வண்டி தா யூஸ்ஃபுல்லா இருக்கு பின்ன அந்த எட்டு மணிக்கெல்லா அவுங்க போயு ஆகணு அவங்ளோட கூட்டோ மட்டுதா காலைல அந்த எட்டு மணி வரைக்குந்தா ஒன்பது மணி தாண்டிரிச்சுன்னா கூட்டமே இருக்
பஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க எனா எல்லா சொந்த வண்டிய வாங்கிட்டு இப்ப பெட்ரோல் விக்கிற வெலைக்கு தனித்தனி வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு சொந்த வீடுனா தெரிஞ்சுக்காதுங்க வீட்டு முன்னாடி பார்க்கிங் பண்ணிக்கலா இல்லன்னா வாடகி வீடுனா முன்னாடி பார்க்கிங் இல்லன்னா வண்டி நிறுத்துறது கஷ்டோ வண்டிக்கு சேஃப்டி இல்ல
ஆமா எல்லாமே பாக்கணு இல்லைங்கள இப்போ அதெல்லா பாக்காம எல்லாரு வண்டி வாங்கி வச்சிர் முடியாது இதுல என்னன்னா எனக்கு இந்த ஜாதகோ பாக்கறதுல வந்து என்னோட சிஸ் டர்க்கு பா்த்து சொன்னவங்க அதெல்லா வந்து அக்காவோட ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே கொஞ்சோ கனெக்டா இருக்கறதால எனக்கு சின்ன நம்பிக்க இருக்கு சரி ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர்ல எப்ப இருந்தாலு தேவப்படும் ஒரு புக்கா எழுதி வச்சுகிட்டோனா நம்ளுக்கு ஒரு சேஃப்டி தான அதுக்குதா பாத்துகிட்டுருக்கே
சரி நல்லவங்கல்லா பாத்து எழுதுங்க எழுதுறது எழுதுறீங்க
அதா தெரியனுமே எனா இப்ப நா பாக்கணுனு சொல்லி நெனச்சிட்டுருந்த ஒரு ஜோசியருக் கூட ஏதோ ஒடம் முடில ஏதோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ன் சொல்லி ஒரு மூணு மாசமா கால் பண்றே எடுக்கவே இல்ல ஊர்ல இருக்க அப்டின்னே சொல்லி கட் பண்ணாங்க
அய்யோ
பாத்தா இந்த மாரி இது ஒடம் முடியாம படுத்ருக்காரு அப்பறந்தா தெரிஞ்சுது அப்ரோ அந்த அலே வந்துட்டு ஒழுங்கா சொல்ல மாட்டாரு எனா என்னோட மேரேஜுக்கு எல்லா பாத்தீங்கன்னா ஏதா ஜாதகோ வந்துச்சுன்னா ரெண்டும் பொருத்த இருக்கான் சொல்லி பாக்கம்போது எந்த ஜாதகத்த கொண்டு போனாலு ஐய்யோ இந்த ஜாதக வேண்டா செட் ஆகாது அப்டின்னே சொல்லிதா தட்டி கழிசிட்டுருந்தாரு
ஓ
அப்ப எனக்கே தெரிஞ்சிடிச்சி எங்க அக்காட்டயே நா சொல்லிட்ட இந்த ஜோசியரு கிட்ட இனி எனக்கு வேற ஏதாச்சு அலைன்ஸ் வர ஜாதகத்தயு பொருத்தம் பாத்த எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண்
கல்யாண நடக்காது அப்டினிங்களா ஆமா
ஆனா எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு வந்துட்டு ஜாதக அதனாலயே பாக்கலன் வைங்களேன் எனா கொரோனா டைம் வேற அவுங்களு வந்துட்டு ஜாதகம் பாக்ல பாத்துட்டு தா அந்தாளு கண்டிப்பா பொருத்தோ இல்ல வேண்டா வேற நல்ல ஜாதகம் பாருங்கன் சொல்ணு அவராதான் எனக்கு நல்ல ஜாதகோ ஒன்னு எழுதி இந்த மாரி கட்ட இருக்கறவன கொண்டுவாங்கன் சொல்லி கேக்கணு
அதுதா நீங்க அவங்ககிட்டயே சொல்லிர்ணு நல்லா கட்டமா நீங்ளே பாத்து எழுதிறீங்க நீங்களு ஒரு நல்ல மாப்ள பாத்துருங்க அப்பதா செட்டாகு அப்டின்ட்டு
ஆமா இந்த ராசி நட்சத்திரல்லா இல்ல இந்த மாரி கட்டத்துல இந்த கிரகங்கள் இருக்கிற மாரி ஒரு பையன நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு குடுங்கன்னு சொல்லி நாங்க அலைன்ஸ் பாக்குறவ கிட்ட சொல்லி வச்சிருக்குறோ அப்பதா எனக் கெடைக்கு அந்த ஆள்கிட்ட பாக் கதங்கட்டிகுத எனக் கல்யாணமே நடந்துச்சுன்னு வைங்க
அதுதா பாருங்க என்ன எனக்கே என்ன பொறுத்த வரைக்கும்ங்க ஜாதகோ பாக்ணு விருப்ப இருக்கிறவங்க பாக்குறாங்க ஆனா மனசு ஒத்து போனு இல்லைங்களா நம்ம ஜாதக மட்டு பொறுருத்தமா இருந்துட்டா போதுமா நம்மளுக்கு பாத்த புடிக்கணு நம்மளுக்கு புடிச்சிருக்கணு ரெண்டு மனசு ஒத்து போணு அவுங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணு நம்மள புரிஞ்சிக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்கணு வாழ்க்கைநா அதுதானேங்க
ம் கண்டிப்பா இப்போ ஜாதக மட்டு பொருத்த பாத்து நல்லா இருக்கு சூப்பரா இரு ப்பாங்கன்னு சொல்லி கல்யாண பண்ணவங்க எல்லா சண்ட போடாமலயே அப்டியே ஜாலியாவே இருந்துகிட்டாங்களா எ
ஆ ஆ இல்ல இல்ல சா ஹபண்ட் அண் ஒய்ஃப்ன்னா டெய்லி சண்ட போட்னு அப்பதா ஹபண்ட் அண் ஒய்ஃப்
ம் அது உண்மதா ஆனா அது வராம இருக்குணு அப்டின்றதுக்காக தா ஜாதக பாத்து வேற கல்யாண பண்ணி வக்
ஆ ஆய் ன அது எல்லா நடக்காதுங்க அவுங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒயஃப்ன்னா சண்ட வரு எங்க வீட்டுல இன்னைக் காலையில கூட அவுங்க கல்யாணத்துக்கு களம்பிட்ருக்காங்க ரெண்டு பேத்துக்கு சண்ட
அதெல்லா இருக்கணும்ங்க இல்லன்னா நம்மளுக்கே வந்துட்டு நம்ம ஏதோ சரியா இல்லையோ அப்டின்ற மாரி தோணு
போர் அடிச்சிரு நம் வாழ்க்கை வாழ்றதுக்கு நடிக்கிற மாதிரி இருந்துடு
ம் ஆர்கியுமென்ட் பண்றோமா இது பண்றோமா அதோட இருந்தா பெருசா தெரியாது ஆனா இந்த மூஞ்சிய தூக்கி வைக்கிற அளவுக்கு
அப்டியேல்ல இல்ல இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போமோது கத்திட்டு போணு அங்கிருந்து இங்க வருபோது பேசிட்டு வந்துர்ணு
ஆ அதா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது யாருக்குமே ப்ரச்சன இல்ல நாம சண்ட போட் டுறது வந்து எப்ப கஷ்டப்படுத்து அப்டின்னு நம்ம இங்க இருக்கவே முடியாது அம்மா வீட்டுக்கே போய்ரலா அப்டின்ற மாரி சுச்சுவேஷன் வருது பாத்தீங்களா
ஆமாங்க ஆமா ஆமாங்க நம்ம அப்டியெல்லா நெனைக்க கூடாது நம்மக்குன்னு இப்ப கொழந்தைங்க இருக்கு அது இருக்கு அந்த ஃபியூச்சர பாக்குணு சண்ட இல்லாத வீடு எங்கெங்க இருக்கு அதனால ஜாதக பொறுத்து இருந்துட்டா சண்ட வராது சச்சரவு வர்றது அந்த மாதிரி எல்லா இல்ல நம்ம அன்னைக்கு வருபோது என்ன வாங்கி கிட்டு வந்தமா அது முடிக்கணு
அது உண்மதா இப்ப எங்க வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா எங்க மாமியாருக்கெல்லா ரொம்பவே ஜாதகத்து மேல நம்பிக் கே இருக்கு இந்த சும்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போவாங்ளே உங்களுக்கு வந்து தீட்டு வீடு ஆகாது அப்டி இருக்கு இப்டி இருக்கு இங்க செய்வன வச்சிருக்காங்க அந்த குடு குடுப்பக்காரங்க போல அவுங்கள எல்லா கூட நம் புபோவாங்க அந்த மாரி எல்லா நம்பிக்க வந்துட்டு எனக்கு இல்ல
எங்கத்தைக்கு அந்த மாதிரி இருக்குங்க நம்புவாங்க ஏதாவ்து ஆய்டுச்சுன்னா ஓ யார யாராவ்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க போல அதனால தா இப்டி ஆயடுச்சு
அதுக்கெல்லா நாம்ளா மனச மாத் துர மாரி ஏதாச்சு பாசிட்டிவான விஷ்யங்கள் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலா ஆ னா அதெல்லா சொன்னா நம்ப மாட்டாங்க
ஆ அத சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க யாரோ எதோ பண்ணிட்டாங்க அதனாலதா இப்டி ஆய் இப்டின்ற மாரி சொல்லிருவாங்க
அப்படி பாத்தா எல்லாருமே நம்பளுக்கு இது பண்ணிட்டே தா இருக்கணு என்னா இந்த காலத்துல எல்லா விஷயங்களுக்கு ற்கு நம்ம கொஞ்சோ ஆடம்பரமா செலவு பண்ற ஒரு லைப் ஸ்டைல்க்கு மாறிட்டோ கொழந்தைங்களோட பர்த்டேவா இருந்தாலு
ஐயோ பொறந்த நாள சொல்லவே வேணு பொறந்த நாளு இப்போ மாசமா இருக்கிறது அந்த பேபி ஷவர்க்கு போட்டோ ஷூட் அதெல்லா மொதல்ல இருக்கிறவங்க எல்லா தெரியுத அவுங்க எல்லாத்துக்கு எத்தன எத்தன கொழந்தைங்க பெத்துருபாங்க நம்ம பெத்தற ஒரு கொழந்தைக்கு அந்த மாதி ரி செய்றோ மொதல்ல எல்லா பத்து பன்னெண்டுனு குழந்த பெத்துப்பாங்க ஆனா இந்த மாரி எல்லா பண்ணியிருக்காங்களா நம்ப ஒரு குழந்தைக்கே ஆ கன்சிவா இருந்ததையோ கிராண்டா பண்ணி சொல்றோ வெளியில சொல்றோ ஆ ஏழு மாசோ வழகாப்பயோ பெரு சா செய்றோ அதுக்கு தனியா போட்டோ ஷூட் வேற பாப்பா பொறந்துட்டா பாப்பா பேர் வைக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஃபங்க்ஷன் ஏற்பாடு செஞ்சு ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள செய்வோ இப்ப அதுக்கு ஒரு ஹால் எடுத்து அந்த டெக்ரேஷன் எல்லா போட்டு அந்த பே நேம ரிவீல் பண்ணு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப ஆடம்பரமா போயிட்டு இருக்கு இப்பல்லா
அத நம்ம இந்த மாரி எல்லா பண்ணும் போது நம்மளை பார்த்து கண்ண வைக்கிறவங்க இருந்துகிட்டேதா இருப்பாங்க ஆனா அதுக்கெல்லா நம்ப அவுங்க சொல்ற மாரி பரிகாரம் பண்ணா மட்டு தா சரியாகும்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம மனச மாத்திக்க வேண்டியதா
நம்ம பண்ற ஆடம்பரத்த கட் பண்ணிட்டாலே போது யாரு நம்மேல கண்ணு வைக்க மாட்டாங்க
அதேதாங்க சரி கொஞ்சோ டைம் ஆச்சு நா வெளிய யாரோ கூப்பிடுற மாரி இருக்கு நா போயிட்டு வரே
ஆ சரிங்க ஓகேங்க பாய்ங்க